தோழி
வணக்கம் தோழி எப்படி இருக்கீங்க தோழி
நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க
நானும் நல்லா இருக்கேன் தோழி
என்ன சமையல் இன்னிக்கு வீட்ல
ஆ இன்னிக்கு நேத்து வச்ச ரசொ இருந்துச்சு தோழி ரசோ சிக்கன் ஃப்ரை பண்ணி சாதம் ஆம்பலம் நா வச்சு சாப் மாம்புழம்
சேரிங்க தோழி
எல்லாம் வச்சு சாப்டோ தோழி நீங்க
நானும் மாம்பழம் வெச்சு முட்ட தயிர் சாதம் வச்சே சரி சிம்பிளா இன்னைக்கு கொஞ்சம் டயடா இருந்துச்சு சிம்பிளா வச்சு சாப்ட்டுக்கலாம் அப்படின்னு சாப்ட்டுட்டேன் தோழி தயிர் சாதம் இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸு வச்சி சாப்டும் போது நல்லாவே இருந்துச்சு
கண்டிப்பா தோழி
சேரி நைட்டுக்கு ஏதாவ்து மக்ரோனி அந்த மாரி செஞ்சுக்கலா கொஞ்சமா மக்ரோணி செஞ்சுக்கலாம் அப்டின்ட்டு இருக்கேன் தோழி
கண்டிப்பா தோழி அப்புறம் சொல்லுங்க தோழி எங்க போனீங்க இந்த வெக்க சம்மர்க்கு வெக்கேஷன்
நாங்களா தோழி ஊட்டிக்கு போயிருந்தோம் தோழி
ஆ எப்டி இருந்துச்சு தொழி
அ ஊட்டில நல்லா இருந்துச்சு தோழி இந்த வாட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப குளிரும் இல்லாம வெயிலும் இல்லாம நல்லா இருந்துச்சு தோழி எனக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா குளிர்ச்சியா தா இருக்கு போம்போது இந்த அப்டியே மூச்சு விடும்போது எனக்கு நெஞ்செல்லாம் அடுக்கும் இப் இந்த வாட்டி பா த்தீங்கன்னா அந்த மாரி ஆகல ஓரளவுக்கு இந்த குளிர்ச்சி கொஞ்சம் கம்மியா தா இருந்துச்சு
உம் கண்டிப்பா
சென்னையில ரொம்ப வெயில் பொழைக்குதுல்ல அங்க நல்லாவே இருந்துச்சு கிளைமேட்டு என்னன்னா சீசன் டைம் சொல்லி இந்த ரூம்கெல்லாம் ரொம்ப சார்ஜஸ் அதிகமா பண்ணிட்டாங்க தோழி
ஆமா ஸ் இப்போ அங்க சீசன் இல்லையா தோழி அதனால கொஞ்ச ஏத்திருப்பாங்க
ஆமா தோழி இந்த சீசன்னால எல்லாமே விலவாசி கொஞ்சம் ஏத்திட்டாங்க அப்புறமா நாங்க இந்த ரோஸ் காடன்னு அப்புறம் பொட்டானிக்கல் காடன்னு டால்ஃபின் ஹவுஸ் இந்த மாரி நிறைய எடத்துக்கு போய் சுத்தி பாரத்துட்டு வந்தோம் நல்லா இருந்துச்சு இங்க ரோஸ் காடன்ல நல்லாவே இந்த டெக்கரேட் பண்ணி இந்த ரோஸ் இருக்கு இல்லையா வெள்ள ரோஸு ரெட் ரோஸ் அந்த மாரி எல்லா வந்து ரோஸ வெச்சு இந்த பறவைகள் வெக வெகமான பறவைகள அப்டியே கிரியேட் பண்ணி இருந்தாங்க ரோஸ் வெச்சே
ரொம்ப நல்லது தோழி இந்த சம்மர் க்கு அந்த மாரி போனாதா கொஞ்ச நமக்கு நல் லா இருக்கு
ஆமா தோழி நானு எ கணவர் எ கொழந்த போயிருந்தோ ரோஸ் கார்டன்க்கு அன்னிக்கு பாத்தீங்கன்னா சனிக்கெழம அப்டின்னா அன்னிக்கு பாத்தீங்கன்னா நூறு ரூபா வாங்குனாங்க ஞாயித்து கெழம அப்டின்னா எருநூருபா டிக்கெட்டு உள்ள என்னவோ ஷோ நடக்குது அப்டி என்னன்னவோ சொன்னாங்க அங்க பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல இருந்து பசங்கள அந்த ஊர்லயே அந்த ஊட்டில இருக்குற ஊர்லயே அங்க பக்கத்துல எல்லா ஸ்கூல்ஸ் இருக்கு இல்லையா வேற வேற ஸ்கூல் பசங்க எல்லா வந்து ஒரு ப்ரோக்கிராம் மாதிரி பண்ணியிருந்தாங்க குட்டி பசங்க எல்லா பாட் டு போட்டு டான்ஸ் எல்லா ஆடிட்டு இருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு பாக்கும்போது
ம் வேற எங்க போறதுக்கு உங்க வேற எந்த ஊருக்கு போறதுக்கு உங்ககு புடிக்கு தோழி
எனக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த பணியா இருக்குற ஊருக்கு போனு ரொம்ப ஆச தோழி நெறைய ஐச் இருக் கு அது பாக்கும் போது நம்மளுக்கு இந்த மாரி எடத்துக்கு போணு அப்டின்னு ஆச வரு ஆனா என்னால அது தாங்க முடியாதுன்றது அது ஒரு சைட்ல இருக்கு
ஆமா கண்டிப்பா ஏன்னா அங்க ஃபுல்லா ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு
ஆமா தோழி ஆமா எனக்கு நார்மல் குளிர்ச்சியே தாங்க முடியில இந்த ஊட்டி குளிர்ச்சியே தாங்க முடியில
அதுவு இந்த அன்சீசன் டைம்ல எல்லா போனோ அப்டின்னா குளிர்ச்சி இன்னு அதிகமாவே இருக்கு
கண்டிப்பா ஏன்னா அ அப்போ உங்களுக்கு ஐஸ் இருக்குற மாரி வேணுனா உங்கக்கு வந்து மைனஸ்ல தா இருக்கு அப்ப நீங்க அந்த அத தகுந்த மா ரி துணி அந்த மாலய்யா நீங்க போட்டீங்கன்னா அப்போ உங்களா உங்களால அங்க சர்வைவ் பண்ண முடியு
ஆமா தோழி ஒரு தடவ என்ன ஆய்ச்சு நா ஊட்டிக்கு இந்த நவம்பர் மாசத்துலையோ இந்த மாரி என்னவோ போயிட்டே இங்கயே இந்த சென்னையிலயே பாத்தீங்கன்னா கொஞ்சொ மழ இந்த மாரிதா இருந்துச்சு அங்க பாத்தீங்கன்னா உன்னு பண்ணி அதிகமாய்டுச்சு எங்களால அங்க இருக் கவே முடியில நா ஒண்ணுக்கு ரெண்டு ரெண்டு சாக்ஸ் போட்ருக்கே கால்ல அப்போ கூட என்னால குளிர்ச்சு தாங்க முடியில பெற்ஷீட் ரெண்டு ரெண்டு பெற்ஷீட் போத்திட்டு தூங்குறே மூச்சு விட முடியில அப்டியே அந்த குளிர்ச்சியே என்னால தாங்க முடியில நா எப்டிடா இந்த காஷ்மீர் இந்த மாரி எடத்துக்கெல்லா போறது அப்டின்ட்டு எனக்கு கொஞ்ச கஷ்டமாய்டுச்சு தோழி
கண்டிப்பா இல்ல அங்க அங்கெல்லா போனா ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தோழி ஊட்டிக்கு போறோன்னா இல்ல வேற எடத்துக்குல்லா போனா அது வந்து அ நேச்சர் ஃபுல்லா நேச்சர்ஸ் தா அங்க ஃபுல்லா நீங்க நேச்சர ரசிக்கணுன் தா போணு அப்போ நல்லா இருக்கு உங்களுக்கு இந்த சைட் எல்லா நீங்க காஷ்மீர் இந்த சைடு ஐஸ் இருக்குற எடத்துலல்லா போனீங்கன்னா அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வந்து இப்போ இங்க எல்லா ஃபுல்லா ரொம்ப ஹீட்டு சம்மர் டைம் எல்லா இங்க அதிகமா இருக்கு ஆனா அங்க போனீங்கன்னா டோட்டலா அப்டியே டிஃப்ரெண்ட்டு சோ அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு நா நெனைக்கிற
ஆமா தோழி கரெக்டா சொன்னீங்க உங்களுக்கு எந்த மாரி எடத்துக்கெல்லா போகணுனு ஆச தோழி
எனக்கு அதே மாதிரிதான் தோழி காஷ்மீரு மணாலி இந்த மாரி ஐஸ் இருக்கற எடத்துக்கு போகனுனு ரொம்ப ஆச
மால்தீவ்ஸ் கூட ரொம்பவே நல்லா இருக்குனு கேள்விப்பட்டன் தோழி
ஆ அங்க எப்டி ஐஸ் எல்லா இருக்குமா இல்ல ஊட்டி கொடைக்கானறு மாதிரி அந்த மாரி இருக்குமா
தெரில தோழி நா போனது கெடையாது ஆனா நா கேள்விப்பட்டுக்க அங்கயு ஐஸ் இருக்கு தோழி மால்தீவ்ஸ்ல கூட
அப்டிங்களா இல்ல நா பாத்ததில்ல அதனால எனக்கு தெரியாது சரியா
கொஞ்சோ குளிர்ச்சியாதா இருக்குன் நா கேள்விப்பட்டிருக்க ஆனா நா போனது கெடையாது கண்டிப்பா ஒரு தரவ போனா நா சொல்றன் தோழி உங்களுக்கு
கண்டிப்பா நீங்க போனா என்கிட்ட கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க அங்க போன எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா நீங்க
கண்டிப்பா தோழி உங்களையு கூப்ட்டுட்டே போறேன் தோழி ஒரு நாள் வாங்க நம்ம போலா
கண்டிப்பா ஒரு நாள் போலாந் தோழி அப்புறமேட்டு சொல்லுங்க உங் என்ன சாப்ட புடிக்கு
எனக்கா சாப்பிடதுல எனக்கு கொஞ்சோ காரோ அய்ட்டோ இப்ப பாத்தீங்கன்னா காரோ அய்ட்டோ அதிகமா சாப்ட முடில தோழி எனக்கு பாத்தீங்னா வயித்துல இந்த அல்சர் மாரி வந்திருச்சு சின்ன வயசுல அது என்ன ஆயிருச்சு எனக்கு கொஞ்சோ காரோ எல்லா சா ப்ட்டா எனக்கு வயித்துல ஒத்துக்கிறது இல்ல அதனால காரோ கொஞ்சோ கம்மி பண்ணிட்ட ஆனாலு எனக்கு இனிப்ப விட கொஞ்சோ அ இந்த காரமான உணவுதா ரொம்பவே புடிக்குந் தோழி
கண்டிப்பா தோழி நீங்க ஆனா ஒடம்ப பாத்துக்கோங்க பாத்து நீங்களு கொஞ்சோ காரோ இல்லாத உணவே எடுத்துக்கோங்க பாத்து உங்க ஒடம்ப பாத்துக்கோங்க எனக்கு வந்து சுவீட்ஸ் ரொ
சேரிங்க தோழி சேரிங்க தோழி ஸ்வீட்ஸ் ரொம்ப சாப்டாதீங்க தோழி
இல்ல அதிகமா சாப்பற முன்னாடி ரொம்ப சாப்ட்டுட்டு இருந்த இப்போ அப்டியெல்லா சாப்பறது இல்ல ஒரு அளவா வெச்சுக்கிட்ட ரொம் ரொம்ப ஆசையா இருந்துச்சுனா கொஞ்சோ சாப்டுவ அவ்ளதா அந்த மாரி இப்ப வெச்சுக்கிட்ட முன்னாடி எல்லா ரொம்ப அதிகமா சாப்டுவா காரமு சாப்டுவேன் எனக்கு புடிக்கு பட் எனக்கு ரொம்ப புடிச்சது வந்து ஸ்வீட்ஸ்
சேரிங்க தோழி என்ன ஸ்வீட் உங்களுக்கு ரொம்ப புடிக்கு எந்த மாரி இனிப்பு உங்களுக்கு ரொம்ப புடிக்குந்தோழி
எது வந்து நா சாப்டவே கூடாதோ அதுதா எனக்கு ரொம்ப புடிக்கு எனக்கு மேசுருபாக், லட்டு ஆ ஜாங்ரி இந்த மாரிதா ரொம்ப புடிக்கு
எனக்கு இதெல்லா எதுமே புடிக்காது தோழி இந்த மைசூர்பாக் மட்டு கொஞ்சொ சாப்டுவே எனக்கு அதுவொ கொஞ்சொ சாஃப்ட்டா இருக்கு இல்லையா அப்டியே வாய்ல வெக்கும் போதே அப்டியே உருகி போய்ரு அது
அ
இந்த மைசூர்பாக் எனக்கு ரொம்ப புடிக்கு பர்ஸ்ட்டு பாத்திங்கன்னா ஒரு மாதிரி மைசூர் பாக் சொல்லி கொஞ்சொ கட்டியா குடுப்பாங்க
அதுவு ரொம்ப நல்ல டேஸ்ட்டு தோழி அது அதுவு ரொம்ப நல்ல டேஸ்ட் டு உங்களுக்கு ந ரொம்ப ரொம்ப டைம் கழுச்சு அந்த மாத்ரி ஒரு மெசூர்பாக் சாப்ட்டே எனக்கு ரொம்ப சந்தோஷொம் ஆய்ருச்சு எனக்கு ரொம்ப புடிக்கு அந்த மெசூர்பாக்னால தா எனக்கு மெசூர்பாக்கே புடிக்க ஆரம்பிச்சுச்சு முன்னாடி எல்லா இருக்கு தெரியுமா
ஆமா அது எனக்கு தெரியு தோழி ஆனா அந்த மாரி இப்போ இந்த சுவை இப்போ அந்த மாரி இல்ல தோழி
இருக்கு தோழி சில எடத்துல இருக்கு இப்போ அது நா சாப்ட்ட அப்பறமா தா எனக்கு தெரிஞ்சுச்சு இப்பவு இருக்கு அந்த மாரி அப்டின்னு எனக்கு தெரியாது இ க்குதுன்னு அப்டினு இப்போ நா இப்போ ரீசன்ட் டைம்ல நா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணே அப்போதா எனக்கு சாப்ட்டு பாத்து எனக்கு பழைய யாபக வந்துருச்சு அதே டேஸ்ட்டு சேம் எனக்கு ரொம்ப புட்ச்சுருச்சு நா சாப்ட்றத் இல்ல இல்ல இல்ல நா சாப்புட்றத் இல்ல அதிகமா அன்னக்கி எனக்கு ரொம்ப எனக் கட்ச்சிருச்சு அன்னக்கி சோ அத்னால நா டேஸ்ட் பண்ணே அடிக்கடில்லா இப்போ சாப்புட்றது இல்ல
ஏன்னா அதிகமா சக்கரமா இருக்குற உணவு நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுக்கு ஒடம்புக்கு கெடுதல் அது இப்பொ பாத்திங்கன்னா நெறைய பேருக்கு இந்த சக்கர நோய் வந்துடுது இப்பொ சாப்பட்றவங்களுக்கு வருது சாப்புடாதவங்களுக்கு கூட வருது எல்லாரு க்குமே வருது இப்போ
வெறு ஸ்வீட் சாப்புட்றதுனால மட்டு சுகர் வரதில்ல தோழி நமக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சொ பி பி ஹை ஆக்க கூடாது ப்ரெஷெர் எடுத்துக்க கூடாது தூங்கணு சரியா எதையு யோசிக்க கூடாது இந்த மாதிரி சுட்வேஷன்ஸ் எல்லா நார்மலா இருந்துச்சுனா நீங்க இனிப்பு சாப்ட்டா கூட சாப்ட்லனா கூட உங்க டென்ஷனா இருந்துச்சுன்னா நீங்க சாப்ட்லனா கொட சுகர் வந்துரு
ஆமாம்
எல்லாமே நார்மலா இருந்துச்சுன்னா லைட்டா சாப்ட்டிங்கன்னா கூட அது கண்டிப்பா கண்டிப்பா யாருக்கு இல்லாம இருக்றதே ரொம்ப நல்லது
ச பட்டு ஆசப்பட்டு எதாது சாப்புட்ணு நென்ச்சா கூட அயோ என்னடா இவ்ளோ இனிப்பு இருக்கே எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு இந்த இது சக்கர நோய் அதிகமாயிருமோ அப்டின்ட்டு
நீங்க சரியா சொன்னீங்க தோழி சரியா சொன்னீங்க எவ்ளோதா நமக்கு புருச்சருந்தாலு கூட அத இப்ப சாப்ட்டா இப்ப சுகர் எங்க ஏரிருமோ அப்டின்னு ஒரு நெனப்பு வந்துருது அதனாலேயே மனசு எவ்ளொ ஆசப்பட் டாலு வேண்டானு விட்டுட்டு வர வேண்டியதா இருக்கு இப்போ
ஆமா தோழி நம்ம கொஞ்ச என்ன பண்றது நம்ம உடம்ப நம்மள நம்மளே பாத்துக்கணு தோழி என்ன பண்றது நாம்ம நல்லா இருந்தா தானே நம்ம கொழந்தைய நல்லபடியா பாத்துக்க முடியு என்ன சொல்றீங்க
கண்டிப்பா தோழி கண்டிப்பா அதுனாலதா யோசிஸ்ட்டு சாப்பிட்ணு எதுமே இந்த சுகரு எல்லாமே இருந்தா ரொம்ப நல்லது
கரெக்டா சொன்னீங்க தோழி சரிங்க தோழி உங்ககிட்ட பேசுனது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நம்ம மீண்டும் தொடர்ந்து பேசலாம் தோழி
கண்டிப்பா தோழி உங்ககிட்ட பேசுனதே எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது தோழி
செரிங்க தோழி நன்றி வணக்கம்
நன்றி வணக்கம்